ஓ ஹலோ
வணக்கோங்க
வணக்கம் என்ன பண்றீங்க
நா வந்து நைட்டுக்கு டிஃபன் பண்ணிட்டு இருக்கேங்க அப்டியே பக்கத்துல ஒரு காஃபி வெச்சு வுட்டு அப்டியே குடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கறங்க நீங்க
சேரி செரி நா டிஃபன் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கே எல்லா காய் சாப்பாடு கேட்ருக்காங்க அந்த பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கலா போட்டு செய்வோல
ஆமாங்க
அது கேட்ருக்காங்க பசங்கள வந்து கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே கழுவி குட்டி குட்டியா அருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேல செய்ய வுட்டுட்டு சும்மா உக்காண்ட்ருக்கே அப்புறோ அவங்க வந்து என்ன ராவுடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கனு அவங்கள கொஞ்சோ பிஸியா வச்சிந்தோம்னா நம்ப க கரெக்ட கொஞ்சோ ஃப்ரீயா ஒக்காந்துருக்லா
ஆமாங்க அவங்களுக்கு வேல குடுத்த மாரியாச்சு அப்பதா அவங்களு வேல செஞ்சுட்டு எப் எப்டா சாப்படாகுன்னு சீக்ரோ சீக்ரோ கேட்க மாட்டாங்க
ஆமா ஏனா ஆமா ஆமா இல்லன்னா அம்மா ரெடியா அம்மா ரெடியா அம்மா ரெடியான் பின்னாடியே வால புடிச்சுட்டே சுத்துவாங்க இன்னமா செய்றீங்க இன் இன்னமா செய்னீங்கன்னு பின்னாடியே வருவாங்க
ஆமாங்க கண்டிப்பா இப்ப அவங்க வேல செ செய்யு போதுதா அதுல எவ்ளோ டைம் எடுக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுங்க
ஆமா இப்ப எதுக்கு நா பழக்றேன்னா அப்றோ அவங்க சும்மாவே இருந்துருவாங்க அப்புற இனி இ என்ன காயி இது என்ன காய் அது என்ன காயி ஒண்ணுமே தெரியாது சப்போஸ் நம்மளுக்கே இப்ப ஹெல்ப் வேணு இப்ப ஏதோ கொஞ்சோ வயசு இருக்க பரவால்ல
ஆமாங்க
கொஞ்சோ வயசாயிடுச்சுனா காய் வாங்க கூட்டிட் போனோ அப்டின்னா எதெது இல்ல லைட்டா இருமல் வந்துட்டே இருக்கு
அப்டிங்களா சேரிங்க
ம் அப்புறோ வயசாயிடுச்சின்னா கொஞ்சோ எதாவது காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா கூட இங்க எதோ கடக்கார இது த்துப் போன காய் குடுத்தா அப்டியே கூட வாங்கிட்டு வந்துருவாங்க எது நல்ல காயி எது கெட்ட காயின்னு கூட தெரியாது இப்பெலந்தே கொஞ்ச கொஞ்சமா பழக்கி உட்டோம் ஆ இப்பலேந்தே கொஞ்ச கொஞ்சமா பழக்கி உட்டாதா கரெக்ட்டா இருக்கு
ஆமாங்க கண்டிப்பா நானு பாருங்க பசங்களுக்கு பசங்களுக்குங்க சந்தைக்கு போய்ட்டு வருவங்க எங்க வா எங்க ஊர்ல வந்து பாத்தோம்னா வார வாரோ செவ்வாக்கெழம சந்த போடுவாங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டுங்க பசங்கள ஆமாங்க ஸ்கூல்ல இருந்து பசங்கள வீட்டுக் கூட்டிட்டு வந்துட்டுங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டு பசங்கள வந்து டியூசனுக்கு அனுப்பாமைங்க ரெண்டு பசங்களயு சந்தை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் காயெல்லா வாங்கி பயில போட்டு எடுத்துட்டு வருவங்க அவுங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் செவ்வாக்கிழம வார வார செவ்வா கிழம வந்தா ரொம்ப ஹாப் பண்ணுதுங்க ஓ லீவு நாம சந்தைக்கு போறோ போனது ப்ஸு யெல்லா வாங்கிறாங்க வீட்டுக்கு வந்துங்க அந்த காய்கறி யெல்லா எடுத்து தனித்தனியா பிரிச்சு வெச்சுட்டு அ அவுங்க வந்து எடுத்து ஸ்டோரேஜ் பண்ற ஹெல்ப் பண்ணுவாங்கங்க
பரவால்ல பரவால்ல
அ அந்த மாரி உதவி பண்ணுவாங்க
ம் கொஞ்ச கொஞ்சமா சின்ன சின்ன வேல எல்லா சொல்லி கொ
குடுக்கணு கண்டிப்பா
ம் ம்
அப்புற வந்து பாத்தீங்கன்னா வீட்லைங்க அ ரெண்டு கொழந்தைங்க இருக்குதுங்களா பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்கறாங்க ரெண்டு பேர்தயுமே வந்து செரிக்கு செரி வேல சொல்லி் கொடுப்பேங்க நீ பைய அதனால வீட்டு வேல செய்யக்கூடாது அப்டிங்கிற மாரி எல்லா பையன ஒரு மாரியு பொண்ணு ஒரு மாரியுமா ட்ரீட் பண்றது இல்லைங்க அவ ஒரு நாள் வீடு கூட்டுனா நீயு ஒரு நாள் வீடு கூட்டு அவ ஒரு நாள் பாத்திர கழுவுனனா நீ வந்து சின்ன பையனா இருக்கியா எப்பவுமே் பையன் வந்து கொஞ்ச சிறுசுங்க அதனால வந்து பாப்பா வந்து வெளக்கி போடுவாங்க நார் வெச்சு தம்பி நல்லா தண்ணிக்குள்ள கழுவி கழுவி எடுத்துங்க எல்லா த்தை கொண்டு வந்து ஒரு எடத்துல ஓட்டுக்கா வெச்சிருவாங்க அந்த மாரி எந்த வேல செஞ்சாலு அவளு பாதி இவனு பாதி இருக்கிற மாரி பிரிச்சு கொடுத்துருவங்க
சேரி சேரி
மொதல்ல வந்து ஆமாங்க மொதல்ல நம்ம தம்பி ரொம்ப சின்ன பையனா இருகரப்ப பாப்பாட்ட வேலை சொல்லுவங்க கடைக்கு போயிட்டு வா வாப்பா நீ வந்து இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வானா அப்ப எல்லா போனாங்க எத்தன வேல சொன்னால் செஞ்சிட்டு இருந்தா இப்ப யெல்லா என்னங்கிறா தம்பிதா பெருசாயிட்டான்ல என்ன ஒரு தட அனுப்புனைனா அவன ஒரு தட அனுப்பு அ என்னையு அவனையு ஈக்குவலா பாருங்க ஈக்குவலா வேல கொடுங்க அப்டிங்கறாங்க அதனாலயே என்ன பண்றதுனா அவள ஒரு தடவனா இவன ஒரு தடவ அந்த மாரி அனுபிச்சிட்டு இருக்கறங்க
பரவால்ல பரவால்ல போயிட்டு வரட்டு அப்பதா எது எது என்ன எப்டி விக்கிறாங்க எப்டி வாங் கனு சொல்லிட்டு இப்பழந்தே வாங்க கத்துக்கிட்டாதா பெரியவனான கொஞ்சமாவது விவர வரு
கண்டிப்பாங்க அதனாலதா சேரின்னு சொல்லிட்டுங்க செரி சின்ன பையன இருந்தாலு தூரமெல்லா இல்லைங்க கடை வீட்ல இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி தாங்க கடை இருக்குது அதனால தா ங்க தைரியமா அனுப்புச்சிட்டு வெளிய ஒக்காந்துக்குவங்க வீட்டுக்கு வெளியே தின்னையில்லா ஒக்காந்துக்குவங்க ஒக்காந்துட்டன்னா அவ போயிட்டு வர வரைக்கு செரி அவ தனியா போம்போது ரோடெல்லா திரும்பி திரும்பி பாக்குறானா வண்டியெல்லா வருதான் கவனிச்சி போறானா அப்டின்னு பாப்பங்க அவனையு வந்து நம்ம தனியா நடக்கறதுக்கு பழக்க விட்ட மாரி ஆச்சு அவ கரெக் ட்டா போனானா நம்மளுக்கு ஒரு தைரியமா இருக்குமில்லங்க ஓ இவ கரெக்டா ரோட்ல நடந்து போறா பக்கத்து ஒரு தைரிய வருங்கறதுக்காக அவன நா வாட்ச் பண்ணிட்டு இருக்கங்க
ஆமா ஆமா நாங்கெல்லா சின்ன பிள்ளையா இருக்கு போது எங்க அம்மாவே எங்கள அனுப்புவாங்க அ ரெண்டு பேரு ஒன் னாதா அனுப்புவாங்க நானு தம்பி போவோ எங்க அக்கா போனா தனியா பெயிருவா என் தம்பி வந்து எங்க அக் காவோட சேர மாட்டா நானு தம்பி மட்டு எங்க கடைக் ஆ அவ வந்து திட்டிடுவா எங்க அக்கா வந்து திட்டிட்டே இருப்பா இது ஒழுங்கா செய்ய மாட்டியா அது ஒழுங்கா செய்ய மட்டவ பொறுமையா சொல்ல மாட்டா அதட்டிருவா இதே நானா இது வந்து ஆ நானா இப்படி செய்ய னும் இப்படி செய்யக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொறுமையாவே சொல்லி பழகிச்சு அனால அவன் ஏன் கூடயேதான் இருப்பா நானா உன்னு மட்டும் கடை பாசமா எதா இருந்தாலும் வேல இருந்தா ஏன்டே கு டுத்துருவாங்க நா ஏதா இருந்தாலும் சேரி சேரினு செஞ்சிருவேன் எங்க அக்கா வந்து என்னால செய்ய முடியாது உன் வேல நீதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிருவா அதனால என் கூடேயே இருப்பான் அவனுக்கு ஒரு காரியொ ஆவனு அதனால என் கூடியே இருப்பான் பா
அப்பிடிதாங்க இங்கேயுமே ஏம்புள்ளா வருங்க அன்பா அமைதியா பேசுனா வேல செஞ்சு குடுத்துருவா அதனாலயே ஏ பைய புள்ளயே வந்து பேர் சொல்லிதா கூப்பிடுவா எதாவது வேணுனா மட் மட்டு அக்கா எனக்கு வாங்கி தரியாக்கா அப்டின்னு அன்பா கூப்பிடும் போதே கண்டுபிடிச்சிருவா டேய் தம்பி என்னடா தங்கோ உனக்கு என்ன வேல செஞ்சு தரனு அக்கா அன்பா பேசுறியே மரியாத எல்லா குடுத்து பேசுறியேனு கண்டுபுடிச்ச வீட்ல சிறுசுங்களே அப்டிதானாட்ருதுங்க
அ சிறுசு சிறுசின்னு மட்டு இல்ல இப்ப வளந்த பெறகு கூடமே நா இங்கே வந்துட்டேனா எங்க வீட்ல இருக்கிறனா அவனுக்கு எதாவது வேல ஆகணுன்னா எதா ஹாஸ்பிட்டல ரிப்போர்ட் குடுத்துருப்பா ரிப்போர்ட் வாங்கணு அப்டின்னா அக்கா வேலல்லா முடிச்சிட்டீங்களாக்கா அது மட்டு கொஞ்சோ வாங்கிட்டு வந்துறீங்களாக்கா அப்டியே நக்குவா பாச மழையா பொழியுவா
ஆமா பாருங்க அப்பதா வந்து அவ்ளோ அக்கா வருங்க அது வரைக்கு பேரு வரு வாடி போடி வரு அதுக்கப்றோ தா அக்கா
அதுக்கப்புறமேட்டு வாடி போடினுரூவாங்க
ஆமாங்க கையில கொன்டாந்து வேலையை முடிச்சு ஒப்படச்ச போது அந்த வாடி போடி வந்துரு
ஆமா ஆமா
அப்றோ பாருங்க ஏ பைய என்ன பண்ணுவா ஸ்கூல்ல அவனுக்கு நேரத்திலயே வுட்ருவாங்க அவுங்க நா உனக்கு இவ்ளோ நேரோ வெயிட் பண்ணேன்ல அதனால நீ வந்து என்னோட ஸ்கூல் பேக தூக்கிட்டு வா அப்டின்ருவா எங்கள பேரன்ஸ்லா உள்ள வுடமாட்டாங்க நாங்க வெளியதா நின்னிட்டு இருக்கனு கொஞ்ச தூரோ டிஸ்டன்ஸ் தா விட்டுரு அதனால என்ன பண்ணுவா நா உனக்கு இவ்ளோ நேரோ வெயிட் பண்ணல அதனால நீதா தனுஷிகா ஏ பேக தூக்கணு அப்டின்ருவா
அடப்பாவி
ஆமாங்க
ம் இப்ப ஒரு ரெண்டு மூணு புஸ்தக இருக்கிறத தூக்குறதுக்கே அவனக்கு ஆள் வேனுமா
அத்தா பாருங்க அப்றோ என்ன பண்றதுங்க எங்க பாப்பாவோட கிளாஸோட ஜன்னல புடிச்சு தொங்கிட்டு பெல் அடிச்சுட்டா ங்க நா இவ்ளோ நேரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கறே நீ வரவே மாட்டியா என்னதா பண்ற அப்டின்னு சொல்லிட்டு அங்க நின்று கத்துனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சிரிக்கிறாங்களாமா தம்பியு பாப்பாவு கொஞ்சோ வயசு வித்தியாசோ ஒரு நால்ர வயசு வித்தியாசோ இருக்குங்க இவ கொஞ்சோ குட்டியா இருப்பானா அதனால அந்த புள்ளங்களுக்கு கல்லா இவன பாத்தா ஒரே செல்லோ கொழந்தையாட்ட இக்கிறா அப்டின்ட்டு கொழந்தையாட்ட இருந்துட்டு வந்துட்டு நீ வந்து இவ்ளோ பெரிய புள்ளய பேர் சொல்லி கூப்டுறியா நீயி அப்டின்ட்டு இவள கிண்டல் பண்றாங்களாட்ட இக்குது இவன மொதல்ல நீ கிளாசுக்கு வரவேணானு சொல்லுமா பெல் அடிச்சா நானே வருவேன்ல இவ எதுக்கு வரா அப்டிம்பா அவ
ம் இப்ப தெரியாது இன்னு கொஞ்சோ பெரியவானானச்சுனா தம்பி பாசோ எல்லாம் செரியா வந்துரு
ஆமாங்க அதெல்லாங்க இவங்க ரெண்டு பேரு எப்பிடின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரு அடிச்சுக் ங்க நம்ம யாராவது ஒருத்தர அடிச்சுட்டம்ன்னா ஒருத்தர் ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிறாங்க அப்பெல்லா ஒன்னு சேந்துக்கிறாங்க ஒருத்தருக்கு அடி உழுந்ததன்னு வைங்களே ஆமாங்க ஒருத்தருக்கு அடி உழுந்து துனா வெய்யிங்களே அமைதியா ஒரு அஞ்சு நிமிஷோ உக்காந்துக்குவாங்க உக்காந்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கு அடி உழுந்துதோ இன்னொருத்தரு வந்து அடி உழுந்தவங்கள சமாதானோ படுத்திட்டு மா நீவா அம்மாவ சாரி கேக்கவுட்றே வா தப்புதா நா சாரி கேக்க சொல்றேவான்னு கூட்டிட்டு வந்துருவாங்க அதுல எல்லா ஒன்னு சேந்துக்குவாங்க
நீ இதுல நம்ம நடுல போனோம்னா நம்ம அம்மா இப்படிதா அப்படிதா அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமாங்க நம்ம என்ன பண்றுவோ ரெண்டு பேரு அடிச்சுக்கிறாங்க கொன்னுக்குறாங்க அப்டின்ட்டுங்க நம்ம வந்து எடையில போனோம்னா அப்புறம் பாத்தா கடைசில ரெண்டு பேரு ஒன்னு சேந்துக்குவாங்க
ஆமா நாங்க சின்ன பிள்ளைங்கலா இருக்கும் போது எங்க வீட்டுல இப்படித்தானே நடந்தது
சேரிங்க
இதோட கொடுமையா நடக்கு நாங்க ரெண்டு பேரு அடிச்சிப்போ நடுல வந்து எங்க அப்பா பஞ்சாயத்து பண்ணுவாரு அப்புறோ கடைசிக்குல்லா பாத் தா எங்க அப்பா உங்களுக்காக நா வந்து பேச வந்தா நாங்க இப்படிதா அடிச்சிக்குவோ நீ என்ன என்ன எங்கள என்ன கேக்குற அப்டின்னு கேப்பியா அப்டின்னு வேற வந்துருவாரு
ஆமாங்க என்ன அடிச்சாலு கடைசில சமாதானோ ஆயிருவாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க சேரிங்க உங்களுக்கு ஏதா வேல இருந்தா பாத்துட்டு திரும்ப மறுபடியு நீங்களே கூப்புடுங்க
ஆ செரிங்க சமைச்சிட்டு கூப்புட்றே
ஆ சேரிங்க
அ
கட் பண்ணிக்கோங்க
ஆ செரிங்க